கேக்குதா
ஆ ஹலோ ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க ஆ இப்போ
க்லாமா
ஆ ஓகே ஓகே ஷ்யூர் ஷ்யூர் அவுகுப் உங் பசங்க ஸ்கூலுக்கு போறாங்களா
ஆ எ பைய ஸ்கூலுக்கு போறா பொண்ணு வந்து சின்ன பொண்ணு இன்னிய இனித் போற ஃபோர்த் அன்னிக்கு தான ரீ ஓப் புண்ணாச்சு நேற்று தா ஆ நேத்துலருந்து போய்ட்டுருக்காங்க நேத்து கூட் புக்ஸ் குடுத் தம்சாங்க உடனே பைண்டிங் பண்ணி நெக்ஸ்ட் டே குடுங்கன்னு சொல்லிட்டாங்க இன்னிக் கிம்ப நேத்து பைண்டிங் முடிச்சி இன்னிக்கால அமுச் தச்சுடு
அப்டியா அதுக்கும் ஒன்பாஸ்டர் கேக்றாங்ளா
ம்
அப்டியா ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ்லா எப்டி இருக்கு அப்டியா ஸ்கூல் எஸ்பீரியன்ஸ்லா டிக்ரோ உ உங்ளுக்கு தா கேக்கணு ஏனா நீங்க தா ஃபஸ்ட் டைம் அனுப் எப்போ போறீங்க எப்டி இருக்கு
எ எ பைய சுத்தமாவே சாப்ட மாட்டா
ஆ அப்டியா இப்போ ஆஃப் கே மாரி தான இருக்கு ஸ்டாடிங்கு ஆ அதுக்கப் டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கா
ம்
மார்னிங் இது எப்போ
நைன் தேட்டி
நைன் தேர்ட்டியா ஓகே ஓகே ஓகே
உ
அப்போ ஓகே டுவெல் ஃபோர் இருக்கு ஏ பொண்ணக்கு நா இப்பதா ஜாயின் பா பன்னி சேத்து இது பண்ணே ஜாயின் பண்ண போனே ஆ அவங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இப்ப ஓபன் பண்ல அவங்களுக்கு வந்து எட்டாந் தேதினு சொல்லிருக்காங்க அவங்கஸ் ஸ்கூலோட டைமிங் பாத்து இங்கலா மார்னிங் எயிட் தேர்டிக்கி
எயிட் தேர்ட்டிலருந்து
ஃபை தேர்டில இருந்து டூ தேர்டி வரைக்கு
ஹய்யோ அவ்ளோ நேரமா
ஆமா அவ்வளோ நேரமா பொண்ணுக்கு இத்தனைக்கு எல் கே ஜி தா
ஒரு எல் கே ஜிகு அவ்ளோ நேரமா
ஆமா ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் வந்து ஹோ ஹாஃப் டேனு சொல்லிட்டாங்க ஹாஃப் டே அப்டின்னா எயிட் தேர்ட்டிலருந்து லெவன் தேர்ட்டி
ஓகே ஓகே ஓகே
ஃபர்ஸ்ட் டுவீக்ஸ் வந்து நீங்க கூட்டிட்டு போயிடுங்க அதுக்கு டு வீக்ஸ் கழிச்சு நீங்க வந்து எய்ட்டு தேட்டி லந்து டுத்தேட்டி தா அப்டினு சொல்லிட்டாங்க அதுக்கப்பறோ ஒரு டுமந்த்ஸ் மட்டு நீங்க வந்து லஞ்ச் குடுங்க டூமன்ஸ் கழிச்சி நீங்க நீங்க வராதீங்க டீச்சர்ஸ் நாங்களே குடுத்துர்றோ அப்டின்னு சொல்லிகுங்க ப்ப எப்டி அடாப்ட் பண்ண போ தா எனக்கு ஒரு மாரியா இருக்கு நானு எ ஹஸ்பண்டு டெய்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கோ போ அய்யோ எப்டி தனியா போ போறா அடாப்ட் பண்ன போறா அவ அவ இப்பவே
கால்ல நீங்க போய் வி
பக்கத்து சந்துலதா ஸ்கூலு
அ ஓகே ஓகே ஓகே
பக்கத்து சந்து ஏ அப்டின்னா இப்ப ஆக்சுவலி நாங்க வந்து இ இருக்குற ஏரியால நா இங்கெருந்து கொஞ்சொ செவன் கிலோமீட்டர்ஸ்ல ஒரு ஸ்கூல் பாத்தோ எங்க வீட்டுலல்லா அங்கயே சேக்க செரி சேக்க சொன்னாங்க ஏன்னா ஒரே ஸ்கூலாருக்கட்டு ஆக்சுவலி பக்கத்ல இருக்க ஸ்கூல் எப்டின்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரிக்குந்தா இருக்கு அதுக்கு மேல் நா வேற ஸ்கூல் தா சேக்கணு சோ இப்போ சை க்கிற சேக்கிற ஒரே ஸ்கூலா சே அ சேத்தி விடுன் சொன்னாங்க நாந்தா இல்ல ஃபஸ்ட்டு கொழந்த வந்து ஸ்கூல் போகணு அவ வந்து அடாப்ட் ஆகணு அவளுக்கு எதாச்சு இஷ்யூனா கூட நம் பக்கத்து சந்துல நா இருக்கறதுனால நா போவெ எங்க மாமியார் போவாங்க எங்க நாத்தனா இல்யா
கரெக்ட் யாராவுது ஒருத்தங்க வேலைல இருக்கும்போது கூப்டு வருவாங்க
ரொம்ப ஒரு மாரி ஃபீல் ஆகு ஏனா எனக்கு செகண்ட் பேபி வேற இருக்குறதுனால ஆ ம் அ அதையு நாங் யோசிப்போ போ நா அதுக்காகதா இ பக்கத்து சொன்னொனே நல்ல ஸ்கூல் தா அது சி பி எஸ் சி தா சேத்துருக்கே ஆமா அதுவு நல்ல ஸ்கூல் ஸ்கூலு சோ ஸ்போ எல்லாமே நல்லாருக்கு இங்கெலா ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாமே இருக்கு க்கத்லே ஒரு நல்ல ஸ்கூல் இரு க்கு சோ நம்ம எத எதுக்கு அவ்ளோ லாங்ல போனுன்
ஃபஸ்ட்டு இது அடாப்ட் ஆயிட்டா குடுக்க ஆ நெக்ஸ்ட்டு பஸ்ஸ வச்சு கூட நம்ம அனுப்ச்சு விட்றலா பஸ்ஸு ஆட்
ஆ அதா ஃபஸ் ட்டு நம்ம வந்து எப் எப்டி போவா அவ‌ அப்டின் சொல்லிதா ஐடியா பண்ணிருக்கோ அதுதா என் இன்னு டூ டேஸ் ல அவளுக்கு ஓபன் ஆக இப்போதைக்கு என்னென்ன பண்ண போறா தெரியயே இப்பவே அவ பாத்ரூம் வந்தா நா பாத்ரூம் கேட்பே ஸ்கூல் மஸ்கிட்டு நா இப்படி கேட்பே அப்படி கேட்பேன்னு சொல்லி
அட்லீஸ அவளுக்கு ஒரு பிராக்டிஸ்சாவது இருக் க்கு நாபோய் ப்ரீ கேஜி முதல்ல சேர்த்து விட்டே அழுதா அழுதா அழுதா அழுதா மிஸ்ஸே போன் பண்ணி வந்து கூட்டு போ கூ ஒந்தே ரெண்டு மூன் நெறைய வட்டிக்கு இருக சொல்ட்டாங்க அந்த மாரி அழுதா அப்புறம் போக இப்போ கொஞ்ச அப்ட் ஆனாநோ இல்லையோ கரெக்ட ஸ்கூல் லீவு விட்டாங்க இப்ப ரெண்டு மாசம் கழிச்சு திருப்பிய போய் அ பிரீகேஜி சேத்துடு தா ஃபஸ்ட் பிரீகேஜி சேத்தோ இப்ப எல்கேஜி அதே ஸ்கூல் தா கண்டினியூ பண்றோ இப்ப எல் கே ஜில போய் சேர்த்த உடனே சேத்து சேத்த உடனே கொஞ்ச போனோட என்னா அழுதா அங்க இருக்கிற பசங்கல்லா அழுறது பாத்தி இவ சைலண்ட் ஆய் உக்காந்து பிஸ்கெட் சாப்பிடிடு இருக்கா அடப்பாவின் ஆயிடுச்சு எனக்கு பார்த்த உடனே சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு களம்பபோது இங்க இருந்து வீட்டுல இருந்து களம் பெது அழுதுகிட்டே போனான் நா ஸ்கூல்ல போய் உட்காந்த உடனே கம்முனு ஆயிட்டே நா இல்லாம
நீங்க போலையா விடுறதுகு
இல்ல இல்ல அவங்க தாத்தா தா போய் விட்டுட் ட்டு வருவரு விட்டுட்டு வருவாரு கூட்டிட்டு வருவாரு அது இப்பதா கொஞ் இப்போ கொஞ்ச நாள்ல அவ அடாப்ட் ஆயிட்டானா அப்புறம் பெரிய ஸ்கூலுக்கு மாத்திக்கலா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அவ ஏஜ் கன்சன்ஸ் இருக்கிறதுனால நாங்க வந்து இந்த பூஜா ஹாலிடேஸ்லதா நாங்க சேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கோ
எனக்குமே பாருங்க இந்த ஸ்கூல்ல ஃபஸ்ட்டு எடுத்தவனே கேட்டது ஏஜ் தா எப்போ பிறந்தாங்க எப்போ என்ன இது ந அ அது நா ஏஜ் சொன்ன உடனே சேரி ஓகே சேர்கலா இங்க இந்த மந் எல் கே ஜி சேருங்க கரெக்டான ஏஜ் தா அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னு உடனே ஓகே பன் சாப்பீடனு ஆயிடுச்சு இவ போன உடனே மிஸ் மடி மேல போய் ஒக்காந்துக்குவா யாருன்னே தெரியாது மிஸ் சோட மிஸ்சோட மடில ஹண்ட்பேக்ல இருக்க கீச்செயின் அ நொன்றா என் பொண்ணுக்கு பயமே இருக்காது சுத்தம் எதுலயும் இருக்காது பயம் கேஷவலா எல்லாம் பண்றா நான் வே அன்னா நான் வேணா வேணா சோயா வேணானத்துக்கு அவ மிஸ் பார்த்து பாத்துக்கலாம் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க
அலச் லாம் நல்லது இனிமேதான் பண்ணனும் இந்த மாதிரி அடாப்ட அடாப்டபிள் பிளெக்சிபிளா இருந்தங்கன்னா நல்லா தான் இருக்கும் எங்க போனாலும் அவங்க வந்து அவங்க வேலை பாத்துட்டா இந்த மாதிரி அழுதுகிட்டே இருந்தா தான் வந்து மிஸ் போன் பண்ணி கூப்பிடுவாங்க ஓடு னும் அய்யோ ஆளது இ இருக்கறாங்களா இல்லையா கூட தெரியாது வீட்ல இப்போ சம்டைம் மாமனார் இருக்க மாட்டாரு அப்ப அந்த டைம்ல நான் அவருக்கு கால் பண்ண சொல்லி அவர் எங்க இருக்கருனு தெர்ல அவர் அங்க
நீங்க உங்க ஸ்கூல் ரொம்ப லாங்கா நீங்க இருக்க பிலேஸ்ல இருந்து
கொஞ்சம் தூரந்தான் ஒரு ஒரு பைஃட் டூ டென் பைஃவ் மினிட்ஸ் டிராவல் பைஃவ் டூ செவன் மினிட்ஸீ ட்ராவல்அவ்வேளதான் டிஸ்டன்ஸ் வாக்கபில் டிஸ்டன்ஸ் வாக் பண்ணி போக முடியாது பக்கத்துல ஒரு ஸ்கூல்இருக்கு பட் வந்து எஜிகேஷன் வந்து எனக்கு புடிக்கல அங்க படிக்கிறாங்க பசங்க பட் எனக்கு பிடிக்கல நல்லா வந்து அஹ் நாங்க அங்க போய் சேர்த்து விட்டோம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய ஸ்கூல் பாத் தட்டு இருக்கிறதுனால வந்து வேன்லாம் கூட்டு போனும் அதுக்கு இவன் பர்ஸ்ட் அடாப்ட் ஆனாதானே எந்த பசங்களாலும் சேந்தாதானே சேர மாட்டேங்கிறானே போய் போய் மிஸ்ஸு கிட்ட தான் உட்காந்துக்கிறான் இல்ல பிரின்சிபல் ரூம்ல உக்கந்து னு சொல்லிட்டு பிரின்சிபல் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கான் பிரின்சிபல் கூட பேசுறான் ஆஹ் பிரின்சிபல் கூட பிரெண்ட் ஆகறான் பிரின்சிபல் கூட பேசுறான் இல்ல மிஸ் பக்கத்துல போய் உட்காரறான் மிஸ் கூட பேசுறான் பசங்க கூட பேசுறேனா அவங்ககிட்ட போய் பேசிட்டு
இல்ல இல்ல சில பேர் பசங்க வந்தா எல்லாம் புதுசா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆனா அவங்க மறந்து இரு அது கொஞ்ச நாள் ஆகனு உங்க பையனுக்கு இன்னு கொஞ்ச நாள் எடுக்கு அப்டி நார்மல் ஆயட்டுலு சகஜமா ஆய்ரு ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிரு இது விட மாட்டாங்க நமதா அஜெஸ்ப்பன்னி னு னு சரி அவங்களுக்கே தெரிஞ்சிரு பசங்களுக்கு நம்ம என்னதா அழுந்தாலு நம்ம என்னதா ஆளுங்கள்
அப்டிதா ஸ்டார்ட் ஆகு வீக் ஸ்டார்டிங்ல அழுவா பிரி கே ஜிக்குள்ள இப்டிதா வீக் ஸ்டாட் டிங்ள அழுவா மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே வரைக்கு அழுவா தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து நல்லா செட் ஆயிருவா சாட்டர்டே சண்டே லீவ்வுட்ருவாங்க அவ்ளதா திருப்பியு மாற மருந்துரு திருப்பியு ஃபஸ்ட்லருந்து மண்டேல இருந்து திருப் அழுவா மண்டே டூயுஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃபிரைடே செட் ஆவா திருப் ப்பயு லீவு வரு இல்லனா ஏதாவது நடுவுல லீவ் வந்துரு இல்ல நா ஹாலிடே போட்ருவே இப்ப இன்னைக்கு எனக்கு ஒடம்பு முடியல இல்லனா வந்து நா எங்க எங்கேயாவது போறோ அப் ஏதாவதுனா ஓ அவள்தா அன்னைக்கு ஹாலிடே போட்டா அன்னைக்கு முடி ஞ்சது கத அடுத் த்தநாள் திருப்பி அள நடுவுல ஒரு நாள் லீவ் போடக்கூடாது இல்ல ரெண்டு நாள் லீவ் வர கூடாது அவ்ளதா இப்போ ரெண்டு நாள் லீவ் நாளைக்கோ நாலுனாளைக்கு என்ன பண்ண போறான் தெரியல
உ அதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு உ
ஆமா இப்ப அவன உக்கார வச் சு ஒரு நோட்ஸ் எழுதவக்கிறதுதா பெரிய விஷயமா இருக்கு எழுதமாட்டேங்கிறா கிருக்கி வுட்டு ஓடி போயிர்றா தீ சுட் டு ஓடி போயிர்றா என்ன பண்றதுனே புரிய மாட்டெங்குது
ம் ம் இல்லெல்ல கொஞ்சொ செட் ஆகுறதுக்கு லேட்டா ஆவுக்கா இல்ல அவுங்களுக்கு இதெல்லா புதுசுல எல்லாமே புதுசு அவுங்களுக் கென்னால எல் எல்லாமே அவுங்களுக்கு என்ன புதுசு புதுசா தெரியு அவுங்ளுக்கு அவுங்களுக்கு
ஆமா
வாங்க ஆறுது கொஞ்ச லேட்டாகு
எல்லாமே டி வி ய பாத்தே கத்துக்குறாங்க நம்ம காட்ன ஒடனே இதுதா இது இதுதா அதுன் எங்களுக்கே சொல்லி குடுக்குறாங்க
அதேதொ டைம்தா அதெதோ நா எ பொண்ணுக்கு எதுவ்மே சொல்லி தர்ல எல்லா அவளா தெரியிது என வீட்ல என்ன கேக்குறாங்க நீ என்னமா தனியா ட்ரெய்னிங் கீனிங் போ குடுக்குறியா அப்டிங்குறாங்க டான்ஸ் ஆர்றது அவளே ஆட்றா பாச்ச நா எதுவ்மே போறதில்ல என்னமா நீ வீட்ல தனியா ட்ரெய்னிங் குடுக்குறியாமான் கேக்குறாங்க அப்டி இருக்கு இவுங்க பண்றதெல்லா
ஐயோ ஐயோ நம்ம எதுமே சொல்றதுக்கில்ல அவுங்களே கத் துக்குறாங்க நல்ல விஷ்யந்தா கத்துக்கிட்டா
ம் அதுதா டைம் ஆயி ச்சு போல ஆ ம் ஆ ஆயிர்ச்சு ஆயிர்ச்சு ஆ ஓகே மேம்